ஹலோ
ஹாய்
ஆ சிஸ்டர் கேக்குதா சவுண்டே சத்தமே கேக்கல
இப்போ கேக்குதாடா
ஆ இப்பதா கேக்குது ரொம்ப நேரம் அமைதியாவே இருந்த்ச்சு
ஆமா ஒன்னு பாசஸிங் ஓடிர்ச்சு
அப்டியா நா ஹலோ ஹலோ நா ஹலோன்த
எ மத்த எல்லார்க்கோ கரெக்ட்டா போத
அப்டியா நா ஒ ஒய்ஃபை கனெக்ட் பண்றது கனெக்ட் பண்ணிக்கிறதுனால அப்டி இருக்கோ ஒய் ஃபைல கனெக்ட் பண்ணி இருக்கே நா ஹலோ ஹலோ ஹலோ அப்டின் கத்தி
அப்டின்ட்டே இருக்குற மாரி இருக்கு ம் ஆனா ஒன்னுமே ப்ராசஸிங் ப்ராசஸிங்னே இருந்தது
அப்டியே இருந்துச்சா சரி சரி சரி என்ன ஃப்ரீ டைமா இப்போ லன்ச் டைமா
பாரு இப்பத்தாயா சோறு திண்ட்டு வந்திருக்கோ ஃப்ரீ டைம்
அ லன்ச் டைம் முடிஞ்சிச்சா
அ முடிஞ்ச்சு ஒன் டூ த்ரீ வரைக்கு எப்பனாலு நீ சாப்ட்டுக்லா
ரெண்டு மண் நேரோ லஞ்ச் டைம் தராங்ளா பரவால்லயே நல்ல கம்பெனியா இருக்கு
அர மண் நேரோ அந்த டைம் குள்ள யா டைமிங்
அ போய் சாப்ட்டு வந்தரலா அந்த ரெண்டு மண் நேரத்துக்குள்ள
ஆமா அதுக்குல்ல சாப்ட்டு மணிக்குலா ரெடியாயிருவோ எப்ப
சேரி சேரி திரும்ப நாலு மணிக்கா ஸ்டார்ட்டு ஒர்க்கு நாலு டு எத்தன மணி வரைக்கு பண்ணுவிங்க
ஆமா ரெடியாயி நானா
நாலுல்ருந்து அ ஆறு
என்னய கேக்கறிங்ளா யோ ஒம்போது டூ ஆறரய்யா அ ஒர்க்கிங் ஹவர்ஸ் நைன் டூ சிக்ஸ் தேட்டி ம் ஹு அஞ்சே நிமிஷந்தா வீடு பக்கத்துலயே ஸ்கூட்டி எடுத்துட்டு ஓடிருவே
பக்க பக்கத்துலயே இருக்கா சேர் சேர் அப்ப பிரச்சன இல்ல டிராவல் பண்றதெல்லா மிச்சோ
அததா ஆமாங்க என்ன ஒரு பத்து நிமிஷோ ஆகுமா வீட்டுக்கு இங்கைக்கு
சேரி சேரி
கம்பெனி வண்டியே இருக்கு ஆனா நா யூஸ் பண்ண மாட்ட
சேர் சேர் செரி ஆஃபீஸ் ஒர்க் மாதிரியா இல்லனா
ஆஃபீஸ் தா
செரி செ ஆஃபீஸ் ஒர்க் தா
வரிங்ளா அ ம் சிஸ்டம் ஒர்க்கு
அப்றம் ஓ மொறதா சொல்லுங்க
அதத்தான குடுக்க மாட்றாங்க அப்டிருந்தா நானே உக்காந்துருவனே வீட்ல
அதுதான அது அத சொல்லுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாதா நம்மளுக்லா செட்டாகு வீட்ல சோறு பொங்கணுமா வீட்ல வேலய பாத்தோமா அப்டி ஆஃபீஸ் வேலய பாத்தமான் இருக்லா நாலா இப்ப ரொம்ப ஃபீல் பண்றங்க எதுக்கு படிச்சோ அப்டிங்கற மாரி
யோவ் இப்போ தானய்யா ஸ்கூலுக்கு அமிச்சுட்ருக்கோ குட்டீஸ எல் கே ஜி யூ கே ஜி தான போயிருக்காய்ங்க
ஆமா இருந்தாலு நம்ம என்ன சாதிச்சுட்டோ இல்ல ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மாரி எதுமே யோசிக்கில ஏனா பிள்ளைங்க சின்னதா இருந்தாங்க செரி அவுங்கள பாக்லா அவுங்கள பாக்க சோ பிள்ளங்களா பெருசாயி ஸ்கூலுக் போயிட்டாங்ளா சும்மாவே வீட்ல இருக்கிற மார் இருக்கு நம்ம என்னத்த சாதிச்சிட்டோ படிச்சோ ஒரு வேல வெட்டிக் கூட ஒழுங்கா போகலியே அப்டின்லா தோணுது
இன்னுவா கால இருக்கு
இன்னு கால இருக்கா ஃபீல் பண்றதுக்கு
அதனால ஒண்ணு இல்ல வேலக்கி போறதுக்கு
வேலைக்கு
ம்
கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சி ஒரு ரெண்டு வருஷந்தா போயிருப்பே அதுக்கப்பற ஒடனே கல்யாண பண்ணி வெச் சிட்டாங்க அப்பறொ ஒடனே ஃபஸ்ட் பைய அதுக்கப்பறொ ஒடனே இன்னொரு பைய
ம் ஆமா எல் கே ஜி யு கே ஜி லிலே நெனச்ச அடுத்தடுத்து கொழந்த போலன்னு
ஆமா இப்போ வீட்ல சு சும்மாவவே இருந்தோனே எதாது செய்ணு எதாது வேல பாக்கணு நம்ளுக்கு நாலு காசு கைல இருக்கணு அப்டிங்கிற மாரிலா தோனுது
சத்தியமா இல்லின்னா செருப்படி வாங்கணு இவுங்க்கிட்ட
ஆ ஆனா சோம்பேறியா இருக்கு வெளில போயி வேல பாக்கறதுக்கு சோம்பேறியா இருக்கு க்கு வீட்லியு விட மாட்டாங்க ஆ ஆ இது பண்றதே இவிங்க வீட்ல யாருக்குமே தெரியாது இந்த ஒர்க் பண்றதே தெரிஞ்சா நம்மள வந்து டிஸ்கரிஷ் ஆ
ஒலகத்த பத்தி தெரியாது ஒன்ன ஏமாத்திபுடுவாய்ங்க
ஆமா
ஏ லாக் போடு அத்தலுமே அதேதா அதே
ஆமா அதெல்லா வேண்டா நீ வீட்லருந்து பிள்ளே ஆ வீட்லருந்து பிள்ளைங்கள பாத்துக்க அப்டின் சொல்லுவாங்க
பிள்ளைக பா
சேரி ஆமா சாய்ங்காலமே நா டியூஷனுக்கு அனுப்பிருவே இந்த மூன்றைக்
ஃப்ரண்ஸ் என்ன என்னா ஒர்க் பாக்கதே
ஏழு வருஷோ ஆறு வருஷோ முடிஞ்சிர்ச்சி
இல்ல ரன்னிங்கா
ஆமா ஏழு தொடங்க போது ஆகஸ்ட்டு மாசோ
அப்ப ஓவர் சன்டிங் இருக்குங்ளா
இருக்கு ஆனா அவுங்க எதுக்கு வேலைக்லா அதெலா வேண்டா அப்பிடின்றாங்க சி ஒர்க்ஃப்ரம் ஹோமாது பண்றே ஒரு லேப்டாப்பாது வாங்கி தாங்க நா எதாது நானா எதாது ஒரு வேல தேடிக்கிக கிறன்னா அதுவு வாங்கி தரமாட்றாங்க ஒரு வருஷமா லேப்டாப் கேட்டுக்கிட்டுருக்கே ம்
யா ஏ
ஐய்
அதுதா
அதே அத்த இதுவா இல்
இது ஹேண்டில் பண்ண கூடாது ஊரை நம்பு நம் ஊரை
இல்ல அவுங்க அப்பிடி நெனைக்காங்ளா நா வெளில போயிட்டேனா பிள்ளைல ம் அப்பிடி சொல்ல வைக்கனுமோ இல்ல நா என்ன நெனைக்க ஒரு வேல போயிட்டனோ பிள்ளைல யாரு பாத்துக்கிடுவா அப்டின் அ
புள்ளைகளையு பாத்துக்கிறனு நீங்களு வேலக்கி போ தம்பியோட ஸ்கூலுக்கு போயி
டீச்சர் எடுக்க மாட்டேங்காய்களே? டீச்சிருக் ஆமா
ட்ரை பண்ணி பாருங்க.
சேரி பாப்போ ஆமா இன்னு கொஞ்ச நாள் கழிச்சி
ஃபஸ்ட் கால்க்கு ஏனா நா அப்பிடிதா பண்ணே அதுக்குதா சொன்னே ம் அப்ப அந்த பிரச்சன இருக்காதுல்ல பைக்கலே கூட்டு போய்க்கலா கூட்டு வந்
ஆமா ம்
அப்பி வெளிலனா உடமாட்டா
சேமா அடுத்தது அம்மாதா இன்னு ஒரு ஒரு வருஷோ போயிட்டு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்.
ஆமா சும்மா வெட்டியா வீட்ல உக்காந்து வீணா போகாதிக
நீங்க கொழந்தைங்க நீங்க எத்தன வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
நா இப்போ என் மாமி
அதா ஒர்க் பண்றது எத்தன வருசமா ஒர்க் பண்ணி இருக்கீங்க?
ஒர்க் பண்றது ஒரு
ம்
சிக்ஸ்
சிக்ஸ் இயர்ஸ் தான் ஒர்க் பண்றீங்க சேரி சேரி அப்போ பிள்ளைங்கள எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீங்க ஒர்க் வந்துருவீங்க.
ம் எல்லாருக்கு அது மாமனார் இப்ப நீ முடிச்சுட்டு அதனால அவுங்கலாம் யெறந்து எல்லாம் முடிச்சு எல்லா வேலையும் அவுங்கள்லாம்
ஆஹ்ஹ
சொல்றாங்க
சேரி சேரி ஆ அதா
அப்ரோ வெளில வுட மாட்டாங்க, ஸ்கூல் விட்டு அந்த கண்டக்கு நானும்
ஆ ம்
அப்டியே அவுங்க வீட்டாளுளவே ஒட்
தென்ன ஒரு ஒரு வர்ஷோம்
இப்போ யென் ஒரு வருஷோம் போய்ட்டு
ஆமா இன்னும் இந்த சின்னவன் கொஞ்சோம் சின்ன பையனா இருக்கான் அ
சின்னவன்னா என்ன பண்றீங்க யோவ் பீடிங் ஏன்யா பண்ற?
இருந்தாலும் அவேன் தேட்றான் இல்ல
ஆ
அ அ அவன் வீட்டுக்கு வந்தா நம்மள தேடுவான் வீட்டுக்கு வந்தா நம்ள தேடுவான் இல்லன்னா அழுவான் பெரியவன் வந்துட்டு அவுங்க அப்பா இருந்தா பெசாம இருந்துகுடுவான். சின்னவேன் வந்துட்டு தேடுவான், அழுவான்.
ம் கொஞ்சோம் அவிங்களுக்கும் ஃபேஸ் குடுக்குணும்ல மைண்ட் செட் ஆவணும்ல எப்பிடி சொல்லுற
ஆமா ம்
எல்லாத்தையும் சொல்லி புரிய வெச்சிட்டு ஹப்பியா ஜாலியா போங்க வேலைக்கு.
ஆமா
டைம் என்னாச்சு
டைம் என்னாச்சு நீ சொல்லு டைமே தெர்ல அப்பப்ப லாக்கு வேற விழுந்துருது செல்ல
அப்டியா எனக்கும் அதனால அதனால தான் உங்கள கேட்டேன் எட்டு நிமிஷோம்
அத திரும்பவும் ஓபன் பண்ணி நம்பர போட்டு ஓப்பன் பன்னி நம்பர் போட்டு பாக்றகுல்ல நா டக்கு டக்குனு லாக் விழுந்துருது செல்ல
ம்
சேரி சிஸ்டர் ஆமா
சாம்பார் எப்டி இருந்துச்சு
சே எத்தன மணிக்கு வருவாங்க பிள்ளைங்ளா
ரெண்டு பேருக்குமே ஸ்டடி பெருசு ப்ளஸ் டூ சிருசு புள்ள நைன்து ரெண்டு பேருக்கு ஸ்டடி ஃபைவ் தேட்டிக்கு முடியு ஸ்கூல்
செரி செரிஅவுங்க வரயில நீங்களு போயிருவீங்க செரி
எட்ரைக்கி வீட்டுக்கு வந்துரு வாங்க நா ஆறுக்கு வச்சுட்டு ஆறு முப்பத்தஞ்சு ஆறு நால்
ம் ம்
நாப்பாதுக் டியூஷன் போய்றுவா
சேரி போயிட்டு தா டீ காபி எல்லா குடிக்கணு ம் ம்
எது எப்டியோ பெர்சாய் டீய குடிச்சுட்டு டூரி சேனல் போட்டு உக்காரு அது பாட்டுக்கு ஓடிகிட்டு கெடக்கு இது ஹோம்
ஆ இவனையு டியூசன் சேத்து விட வேண்டிதான சின்னவனெ
ந நம்ம வீட் அவுட்டர் வந்து எதுனாலு ஆ சீக்குள்ள போ மூணு கிலோ மீட்டர் னால பெருசு போயிடு சிருசு போல போகணு தோணல அவனுக்கு செரி டென்த்துக்கு சேத்துதுகலானு
சேரி சேரி
ஃப்ரீயா டைம் ஓர்க் ஒம்போது நாப்பத்தி மூணு
சேரி அடுத்த கால் கானேக்ட் பண்ணலாமா பிஸியா இருக்கீங்ளா
இருக்கியா இந்த கூட பாத்துக்றே அந்த எதையுமே பாத்தே போறாங்கெ பாத்துக்கிறே
செரி செரி செரி பாத்துட்டு சொல்லுங்க
டியூசனு டியூசனு
அஞ்சரெ நா இப்போ த்ரீ தேட்டிக்கு கூப்பட போனு புள்ளைங்கள ஆ அ மூன்ரைக் கூப்பட போயிடுவே மூன்ற போயிட்டு நாலு மணிக்கு வருவே திரும்ப அவுங்கள கெளப்பி டியூஷனுக்கு அஞ்சு மணிக்கு அனுப்புவே ஃபைவ் ஓ கிளாக் பண்றே
ஏமா எல் கே ஜி யூ கே ஜி க்கு எதுக்கு மா டியூஷனு
ஆமா அவுங்க போன வருஷத்துல இருந்தே போய்கிட்டு இருக்காங்க இங்க பக்கத்துல ஒரு அக்கா தெரிஞ்ச அக்கா எடுக்கறாங்க அவுங்க ஸ்டார்டிங்ல அனுப்புங்கப்பா அனுப்புங்கப்பா னாங்க நாங்க அனுப்பி விட்டோ இப்ப ஆள் நெறைய சேந்துட்டாங்க அதுகளு அப்டியே கன்டினியு பண்ணி போயிட்டே இருக்காங்க புதுசா அந்தக்கா எடுத்தாங்க செரி புள்ளைங்க கேக்றாங்கனு நாங்களு குடுத்
ஃப்ரீ எந்த டைம் சொல்லுங்க அந்த டைம் கால் பண்ற
ஆ ஆ செரி சிஸ்டர் ஆ
ஓக்
ம் ஆ பாய்